கம் தொழ் அ
ஆஹ் நல்லா இருக்றே தோழி நீங்களா நல்லா இருக்கீங்கன்னு
நல்லாருக்கே இன்னைக்கு வந் இன்னைக் க்கி வந்து நம்ம பேச போற தலைப்பு வந்து இந்த பள்ளி பருவத்துல அதாவது இந்த கல்லூரிகள்ல வந்து நெறைய வந்து அஹ் கோர்ஸ் வந்து அவங்க ஆஃபர் பண்றாங்க அதாவது முன்னலா பாத்தீங்கன்னா டாக் டரு இஞ்ஜினியர் அப்றோ நர்ஸு இந்த மார்ச்சி ஒரு முக்கியமானதுதாருக்கு ஆனா இப்பலா பாத்திங்னா நெறையா துறைகள் இருக்குது நெறையா படிப்புக்கு பயிற்சிகள் தரப்படுது அத பத்தி இன்னைக்கு நம்ம பேசலா
ஓகே அப்பயோ ஓ சாதாரணமா பா்த்தம்னாக்க அ ஆதி காலத்துலேல்லா அஹ் எல்லாருக்கு ஒரே படிப்புதான் கொடுக்கப்பட்டது எல்லாரு விஞ்ஞானம் படிப்பாங்க எல்லாரு கணக்கு படிப்பாங்க எல்லாரு ஆஹ் பொருளாதாரத்த பற்றி படிப்பாங்க எல்லாம் படிப்பாங்க நாளடைவுல என்ன ஆச்சுன்னாக்க அது பள்ளி பருவத்திலேயே அது குரூப் என்று சொல்லக்கூடிய அந்த குழுமங்களாக பிரிக்கப்பட்டது அதாவது பொருளாதார குரூப் என்று கணக்கு குரூப் என்று ஆஹ் விஞ்ஞான குருப்பென்று அப்டியே தனித்தனியாக பிரித்து படிக்க வைத்து ஏன்னா நாள் ஆக ஆக இந்த பிரபஞ்சத்தத்தை பற்றி அறியக்கூடிய அறிவானது மனிஷனுக்கு வந்து விரிவடைந்து கொண்டே போகிறது அவன் செய்யக்கூடிய ஆராய்ச்சிகள் அவன் கண்டறியக்கூடிய புதுமை ஆஹ் படைப் ப்புகள் எல்லாமே வந்து அவனுடைய ஆற்றலையும் அவனுடைய அறிவையும் வந்து கூட்டி கொடுப்பதுனால அந்த விரிவாக்கந்தா என்னா பண்ணுதுனாக்க அதிகப்படியான ஆஹ் ஆஹ் ஆம் எண்ணிக்கையிலான அஹ் அஹ் சப்ஜெக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த படிப்பு பகுதிகள வந்து உருவாக்கி தருகிறது ஆக இதுல ஒரு மனுஷனுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய ஆற்றல் எவ்வளவு பெரியது அது எந் த்தகைய அது எவ்வளவு வகை வ வகை உள்ளது என்றது வந்து அது எண்ணில லடங்காதுன்தா நம்ம சொல்ல முடியு ஆக அத வந்து நம்ம அ கண்டுகொள்ளும் போது மட் டுந்தா அதனுடைய மேன்மையான் னது வெளிக்கொணரப்படு ஆக என்ன தாளந்து இருக்குது இப்ப ஒரு மனுஷனுக்கு வந்து கணக்கு அறிவு அதிகமா இருக்கன்றது வந்து அவ பள்ளிப்பருவத்திலேயே அஹ் இப்போ உள்ள கல்வி நிலையல்லா நிலையங்கள் வந்து அப்டிதா பண்ணுது அவங்கவுங்களுடைய திறமைக்கு ஏற்ற அஹ தகுதிக்கு ஏற்ப அந்த பாடங்களை வந்து அஹ் முன்னறிந்து அந்த பு பிரிவுகளில் வந்து அவர்களை படிக்கத்தக்க அளவுக்கு ஊ க்குவித்து அவர்களை வளர்க்கிறது அப்படியாக அ பல தரப்பட்ட இப்போ ப வ இப்போ உள்ளது நுண்ணறிவு சொல்லக்கூடிய ஏ ஐ என்றது வந்துருக்குது அப்பா அது எண்ணிலடங்காதது கற்பனைக்கு அப்பாற்பட்டது நம்மளால கற்பனை பண்ணி கூட பாக்க முடியாத அளவுக்கு அதுல காரியங்கள் இருக்குது ஒரு மனுஷன அவனுடைய உருவம் ஒண்ணு மட்டும் இருந்தா போது அவன அப்டியே வரைந்து அவனுடைய நினைவு என்ன அவனுடைய செயல் என்ன அவருடைய ஞானம் எவ்வளவு அவனுடைய அறிவு என்ன அவனுடைய புத்தி என்ன எல்லாவற்றையும் அஹ் கணக்கிட்டு அதற்கு மேலே அதை கூட்டவும் முடியு இருக்கிறத கொறைக்கவு முடியு ஒருவனை உள்ளவனாகவும் காட்ட முடியும் அது இல்லாத பொழுது இருக்கிறவனாகவும் அதால்ல காட்ட முடியும் அப்படியாக விரிவடைந்து கொண்டே போகிறது முந்தியெல்லா வந்து ஆஹ் இந்த இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்ப பிரிவுல வந்து ஆஹ் ஒன்று மின்சாரத்த பத்தி படிப்பாங்க இல்லாட்னாக்க இந்த வீடுகட்டுற அந்த சிவில்னு சொல்லக்கூடிய அந்த கட்டுமானப் பணியை பற்றி படிப்பாங்க அல்லது ஆஹ் இப்படி ஆஹ் ஒரு அ சிறிய எண்ணிக்கையிலான பிரிவுகள் மட்டுமே வந்து இந்த என்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவுல வந்து காணப்பட்டது ஆனா இப்பொ பாக்க பாக்க போனாக்க அதுல அநேக பிரிவுகள் இப்போ அஹ் கம்ப்யூட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த கணினி படிப்பானது இன்னும் வந்து விரிவாகி கொண்டே போகிறது ஆக ஒரு செயற்கை நுண்ணறிவு வரைக்கு இப்போதைக்கு வந்துருக்குது அதுவே என்ன ஆக போகுதுன்னா நாளடைவில மனுஷன மனுஷ் ஷந்தா அந்த எந்திரங்கள உருவாக்கி எந்திர மனிதனுக்கு உண்டான எல்லா போதனைகளையு அதுக்கு ஃபீட் ஃபீட் பண்றோன்றதுல அதுக்கு உட்புகுத்துறா அது என்ன பண்ணுதுனாக்க மனுஷனை போலவே சிரிக்கவும் மனுஷனை போலவே அ, பேசுறதுக்கு பதில் குடுக்கவு மனுஷன போலவே உணர்ச்சிகள வெளிப்படுத்தவு கூடிய அளவுக்கு இப்போ வந்து உள்ள தொழில்நுட்பமானது மாறி போயிருக்கிறது. விஞ்ஞான அந்த அளவுக்கு வளர்ந்து போயிருக்கிறது ஆனா ஒரு காலம் வரப்போகிறது என்னன்னு பாருங்க அந்த மிஷினே மனு சன வந்து ஆ அடக்கி ஆளப் போகிறக்கூடிய ஒரு காலமானது வரப்போகிறது ஆக இப்படியாக ஒவ்வொரு நாளு ஒவ்வொரு துறையிலும் பல கண்டுபுடிப்புகள் பல ஆராய்ச்சிகள் பல புதுமை படைப் புகள் அன்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா விரிவடைந்து கொண்டே போறதுனால ஒரு அளவுல இல்ல, பல பல பாடப்பிரிவுகள் ப க கேள்விக்கூட பட்டுருக்க கூடாத அளவுக்கு அ எண்ணிக்கையிலான அது மருத்துவத்துறையா இருக்கட்டு வேற கல்வித்துறையா இருக் இருக்கட்டு இல்ல அ மெக்கானிக் என்று சொல்லக்கூடிய ஒரு பொ எக்கனாமிக் என்று சொல்லக்கூடிய பொருளாதார இதுவா தொழில்நுட்ப பிரிவா வந்து வ விரிவடைந்து கொண்டே போகிறது, இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரைக்கு எந்த ஞானம், அறிவு என்பதனுடைய ஆ தொடரும் வரைக்கு புது புது துறைகளும் புது புது பாடப்பிரிவுகளும் நிச்சயமாகவே வரும் ஆக வருகின்ற சமுதாயம் ஒரு பயங்கரமான சவால் நிறைந்த ஒரு கற்றல் பிரிவுக்குள்ளாய் புகு த்தப்பட போகிறார்கள்
ஆமா ஆமா நீங்க சொன்ன மாதிரியே இந்த பயிற்சிகள வந்து நற யா விதமான பயிற்சிகள் இருக்கு அந்த காலகட்டத்துல பாத்திங்கனா அ அதாவது உயரமா உயர்வா இருக்கவங்க இந்த படிப்பு படிக்கணு அ கொஞ்சம் கா நடுத்தரமா இருக்கவங்களா இந்த படிப்புதா படிக்கணு அப்டின்றது வந்து பிரிச்சு இருந்துச்சு ஆனா இப்ப வந்து எல்லாருக்குமே சமநிலைப்படுத்ருக்கு அ யாருனாலு எந்த வ எந்த துறைனாலு எடுத்துக்லா யாருனாலு எந்த ஒரு உ விதமான துறைகளு அவங்க தேர்ந்தெடுக்கலான்றத அவங்களுக்கு ஒரு சு ஒரு சுய விருப் ப்பமு அவங்களுக்கு ஒரு முழு சுதந்திரமோ குடுக்கப்பட்ருக்குது அப்ப வந்து இந்த நெறைய பேர் வந்து அ என்னதா இருந்தாலு இந்த ம் அரசாங்க பள்ளிகள்ல படிச்சிருப்பாங்க கல்லூரிகள்ல படிச்சிருப்பாங்க ஆனா அவங்க வந்து ஒரு வெளிநாடு ல போய் வேல செஞ்சிருப்பாங்க சோ படிப்பு வந்து ஒரு முக்கியமான இது இல்லாம தெறம அவங்களோட தெறம எந்த அளவுக்கு அவங்க கட்ருக்கறாங்க எந்த அளவுக்கு அவங்க அந்த பயிற்சிகள வந்து தேர்ந்தெடுக்கறாங்க அப்டின்றதுதா வந்து அ வந்து சிறந்த ஒரு நிபுணரா இருக்க முடியுது கல்னா சாவ்லாலா பாத்திங்கனா அந்த காலகாட்டத்துலல்லா ஒரு பெண் வந்து இந்த இந்த வேலைகள செய்யதா இந்த வேல மட்டுந்தா செய்யணு அப்டின்றது இருக்கு ஆனா அ இப்பெல்லா வந்து அந்த இது கெடையாது ஆண் பெண் இருவருமே வந்து எல்லா துறையிலு இருக்கறாங்க எல்லாமே சமம் ஆயிடுச்சு அப்ப வந்து அவங்க அவ்ள கஷ்ட ப்பட்டு அந்த ஒரு தருணத்துலயு கடினமான தருணத்துலயு வந்து போராடி இவ்ளோ ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிருக்காங்கனா அவங்களோட உண்மையான கடின உழைப்பு அவங்களோட அந்த விடா முயற்சியுந்தா அவங்க சச்சின் டெண்டுல்கர் இந்த மாரி நெறைய பேர் வந்து யாரெல்லா உயர்வா இருந்தாங்களோ அவுங்கலா வந்து அந்தளவுக்கு அவங் க வந்து அந்த தோல்விய வந்து அவங்க பாக்காம அடுத்து வந்து மேற்படிப்பு போன மேற் மேல மேல போற ப வெற்றி படிக்க வெ ற்றிக்கான ஒரு படியதா வந்து பாத்துருக்றாங்க அப்ப இந்த படிப்பு துறைகள்ல வந்து இப்ப பாத்திங்கனா ரோபோட்டிக்ஸ் எல்லா வந்துருச்சு ஏ ஐ ன்றாங்க ஏ ஐ சம்பந்தப்பட்டது எக்கச்சக்கமா வந்துருச்சு கணினி மூலயமா கணினி தெரிஞ்சாவே போது அதாது அ எந்த அளவு எந்த துறைகள்ல வந்து அதிக சம்பாத்தியோ இருக்குதோ எந்த துறைகள்ல வந்து அதிக வருமான ஈட்ட முடியுதோ அந்த மாரி படிப்புகளுக்குதா வந்து மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுத்து அவங்க அந்த படிப்புக்கு போறாங்கன்தா நெனைக்கிறே
ஆமா அப்டி இருந்தாலு அது ஒரு விதத்துல படிக்கிறவங்களுக்கு அது வந்து உதவிகரமா இருக்குன்னு சொன்னாலுமே கூட இது கால போக்குல என்ன ஆகுனாக்க இந்த ஃபண்டமெண்டடல் பேசிக் நாலேஜ் அதாவது அடிப்படையான ஒரு விஞ்ஞான அறிவோ கணித அறிவோ அதனுடைய அ பொருள் அடக்கமோ வந்து அப்படியே வந்து விட்டுவிடப்பட்டால் அது என்னாகுனாக்க பாதி இது நா காலப்போக் கில் வந்து மறைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது இப்ப வந்து உதாரணத்துக்கு இப்ப தாவரவியல்னே எடுத்துக்கோமே இந்த தாவரவியல்ல வந்து அது எப்படி அத வகைப்படுத்தி இருக்கறாங்க அ ஒற்றுமை வேற்றுமை என்ன எப்படி ஒவ்வொரு தாவரங்களு உருவாகின எப்படி அது காலப்போக்கில் இன்னு மாறப்போகிறதுன்னு சொல்லப்போனா என்ன சொல்றாங்கனாக்க இந்த டி என் ஏ டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய மரபணு ஆ தொழில்நுட்பத்தின் மூலமாக என்ன வரப்போகுதுனாக்க ஒரே செடியில மாம்பழ ஒரு பக்க க கத்தரிக்கா ஒரு பக்க உருள கெழங்கு ஒரு பக்க ஆ ஆரஞ்சு ஒரு பக்க ஆப்பிள் ஒரு பக்க இப்படி இருந்தாக்க எப்டி இருக்கு மல்டிபொட்டன்ஷியல் அதாது பல அ அ தரப்பட்ட ப ண்புகளை உடைய ஒரு தாவர ஒரு வீட்டுக்கு இருந்தாவே போதும் பாருங்க அது மாதிரில்ல ஒரு மாத்திரைய உட்கொண்டா ஆயரங் காலத்துக்கு வாழலா இப்பிடியெல்லா வந்து தொழில்நுட்பமானது வளர்ந்து கொண்டு போகிறது அப்ப ஒரு மனுஷன் வந்து அதிக நாள் இருக்கணுனாக்க அவனுக்கு எந்த நோயு வரக்கூடாதுனாக்க அது என்ன பண்றாங்க இப்ப அந்த மரபணுவ மாற்றி அமைச்சுட்டாக்க இந்த நோய் வராது அந்த நோய் வராது இதனால மனுஷனுடைய ஆயுள் நாட்கள் வந்து பெருகப்படு அப்டின் சொல்லி அதுக்குனு ஒரு பிரிவு அதுக்குன் ஒரு ஆ சோதனை கூட அதுக்குன்னு ஒரு ஆய்வக இப்பிடியெல்லா வந்து எழும்பும்போது நிச்சயமாகவே வந்து இந்த அறிவுத்துறையில கல்வித்துறையில அதிக மாறுபாடுகளு வேறுபாடுகளு உயர்வுகளு ஆ ஆ காணப்படுகின்றன அதே சமயத்துல இந்த கன்வென்ஷனல் என்று சொல்லக்கூடிய இந்த பேசிக் அதாது அடிப்படையான அ கல்விய வந்து மனுஷன் அ கருத்தில் கொள்ள வேண்டும் காலப்போக்கில் என்னாகும்னாக்கா அடிப்படை இது எதுலேந்து வந்துதுன்னே வந்து தெரியாத அளவுக்கு கூட அது மாறிப் போகறதுக்கு ஆ வழிவகை இருக்குன்னு தா சொல்லலா
கடைக்கிதுரெண்டு ஆமா நீங்க சொல்ற மாதிரி இந்த மரபணுக்கள் வந்து ஆ அந்த அது என்னமோ உண்மதா நறையா வந்து நீங்க இந்த ஆ ஃபோன்ல பாத்தீங்கன்னா நறையா இந்த ரீல்ஸ் எல்லா பாத் தீங்கன்னா ஒருதுலியே வந்து அந்த பேஸ் என்னமோ பேஸ இது பண்றாங்க பேஸ் ங்க அந்த இதுலயே வந்து எல்லாத்தையும் வச்சிட்றாங்க மேல பாதி வந்து இந்த பக்கோ அப் பிள் வருதுன்னா இந்த பக்கோ மாதுள அதாவது நம்ம அந்த மாற்றத்திற் கு வந்து எந்த அளவு க்கு வந்தா அந்த மண்ணு வந்து இந்த ஏத்துக்குதா அப்டின்னு நம்ப ஒரு இது வந்து ஒரு பெரிய இதுவா தா இருக்குது ஏன்னா ஆ அந்த மரபு அணுக் கள் அப்டின்ன போது மரங்கள் செடிகள் எப்டி உருவாகுது எந்த விதத்துல உருவாகுது து எந்த ஒரு உருவாகுதுன்ற போது அது இதுலயே வந் வந்து இதுக்குமே வந்து ஒரு துறைகள் இருக்கு அகழ்வராய்ச்சி இது இருக்குது அதுக்கப்பொற இந்த விவசாய சம்பந்தப்பட்டது இருக்குது அ வெவசாயத்லலா பாத் பாத்தீங்கன்னா நெறையாவே வந்து வருமான ஈட்ட லா அ அதாவது அந்த அந்த உரத்தையு வந்து அந்த பக்குவமு நமக்கு தெரிஞ்சுட்டாவே வந்து அழகாகவே வந்து து ஒரு நல்ல நெறைய மரோ செடி கொடிக யெல்லா நம்ம நட்டு நெறய பாக்கலா நம்ம
ஆஹ ஆமா ஆ இனி
உங்களோட பேஸ்ன இந்த உரையாடலுக்கு நன்றி